ஹலோ ஹலோ
நான் பேசுறது கேக்குதாப்பா உங்களுக்கு
கேக்குதுங்க நல்லா
ஓகே
மாலை வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் மாலை வணக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே பயம் மழ கரெக்ட்டா நீங்க கால் பண்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆரமிச்சுது
அப்டியா சூப்பர் என்ஜாய் பண்றீங்க இங்கெல்லா மழயே காணோ ஒன்னு காணோ இங்கெல்லா வெயிலு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்குது சுத்தமா மழையே கானான இப்ப ஈவினிங் அப்புற லைட்டா இருட்டுன மாதிரி இருக்கு ஆனா இருட்டின மாதிரி இருந்தாலுமே ரொம்ப உருக்கமா இருக்கு எனக்கு என்னமோ மழ வரும்ன்னுதா தோணல
இங்க இருட்டவே இல்லைக்க இங்க வெயிலு அடிக்குது மழையும் பெய்யுது மழ சும்மா லேசா வெயில் அடி ச் ச லேஸ் மழ பெய்யு இங்க மழ நல்லா வெளுத்து வாங்குது நா திருச்சி
ஓ திருச்சி சூப்பர் நாங்க வந்து தென்காசி மாவட்டம் மலைக்கு பக்கத்துலயே ஆமா ஆனாலுமே எங்களுக்கு இங்க மழ வருது தென்காசி பக்கத்துல தென்காசி தி மாவட்ட
தென்காசிய பத்தி எனக்கு தெரியாதுங்க இதுக்கு முன்னாடி நா அங்க வந்ததும் இல்ல உங்க ஊர பத்தி சொல்லுங்களே உங்க ஊர்ல என்ன பேமஸ் எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது
குற்றாலம் தெரியுமா தெரியாதா
ஆமா
குற்றாலம் ராஜப்பாளைய பக்கத்து ல்ல எங்க ஊர்ல இருந்து ஹாப் அன் அவர் டிராவல் பண்ணா குற்றாலம் குற்றாலத்துக்கு வந்து குளுச்சிருக்கீங்களா இல்லையா
இல்ல
வந்து பாருங்கங்க அப்டி சொர்க்கத்து தண்ணி மாதிரி இருக்கு அவ்ளோ அழகா இருக்கு என்னங்க குற்றால தெரியாம இரு இருக்கீங்க ஃபாரின்லா இருந்து எல்லா வர்றாங்க குற்றாலத்ல குளிக்குறதுக்கு
பரவாலைங்க பாக்குறே என் ஃப்ரெண்டு ஒரு ஒருத்தரு வந்து ராஜபாளையத்ல இருக்காப்ல அவருதா எங்க எங்க வீ வீட்ல இருந்தே பக்கந்தா நா கூட்டு போற ஒரு நாள் வாங்க அப்டின் சொன்னாப்புல அப்புறோ அவரு கூப்டாரு ஆனா அவர் கூப்டது வந்து பாத்தீங்கன்னா அவரோட கல்யாணத் த்துக்குதா கூப்டாப்ல
ஆ
அப்புறோம் பாத்தீங்கன்னா அவரு கொஞ்சோ பிஸி ஆயிட்டாரு ஃபேமிலி மேன் ஆகவு ஆகவும் அப்புறோ கூப்புற கூப்புறன் சொல்லுவாப்புல
ஆனா கூப்டவே இல்ல அச்சசோ ஆமா பேஸ் சாம நீங்களே அங்க இருந்து ஒரு ஆறு மணி நேரோ டிரேவல் பண்ணிட்டீங்கன்னா குற்றாலத்துல வந்து குளுச்சுட்டு போயிர்லா எங்க ஊர் பக்கத்துல என்னெல்லா இருக்கு தெரியுமா குற்றாலோ இருக்கு அதுக்கப்புறோ ஐந்து அருவி கேள்விப்பட் ட்ருக்கீங்களா அஞ்சு அருவி அஞ்சா அஞ்சு அருவி அதுக்கப்புறோ புளி அருவி சுற்றருவி இந்த மாதிரி நறையே இருக்கு எங்க ஊர் பக்கத்துல ஆனா குற்றாலோ மாதிரி வராது பழைய குற்றாலோ புது குத்தாலம் நல்லா நறையி இப் இப்ப சீசன்தா எங்களுக்கு ஆனா இப்ப கொஞ்சோ வெயில் அடிக்கர்ததுனால கொஞ்சோ தண்ணி கொஞ்சோ கம்மியா இருக்கு இதே மழ பேஞ்சுருச்சு தட விதிச்சுருவாங்க குளிக்க கூடாது அப்டின் சொல்லிட்டு நல்லா இருக்கு குற்றாலத்துல தண்ணில குளிக்கிறது அது வந்து மூலிக தண்ணி மாதிரி இருக்குறத் தலவலி எல்லாமே து வேர் எல்லாரு சொன்னாங்க என்ன அருவில குளிக்காதன் நா மூக்குல சதப்பிரச்சன இருக்கு ஆ இது பண்ணிருன்னு ஆனா நா ரெண்டு வாட்டி குளுச்சே இப்பதா ரீசெண்டாதா ஒரு ஒன் மந்த் இருக்கும் ஒண்ணுமே பண்ணல எனக்கு அந்த அருவில குளுச்சுது அவ்ளோ அழகா இருந்துச்சி தல இருக்கு தலவலி இன்னும் அப்டிதா இருக்கு டொப்பு டொப்புன்னு விழு கல்ல தூக்கி போட்டவனா ரொம்ப நல்லா இருக் கு ஜாலியா இருக்கு தண்ணி எல்லா டப்பு டப்புன்னு வந்து உழு நறையா தண்ணி வந்துச்சுன்னா இன்னு ரொம்ப ஃபோர்ஸ் தல மேல விழும் போது எதோ கள்ளத்தூக்கி மண்டயில போட்ட மாரி ஒரு ஃபீலா இருக்கு ஆனா நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு சண்ட போட்டு குளிப்போ சண் வாங்க ஆ சண்ட போட்டு குளிப்போ ஒவ்வொரு டைமு
ஏற்பாடு பண்ணி ஒரு நாள்
வாங்க கண்டிப்பா வந்துட்டு குற்றாலத்துல குளுச்சுட்டு அப்புறோ சொல்லுங்க எங்க ஊரு எப்டின்னு
ஓகேங்க
ம்
எனக்கு தெருஞ்சு தென்காசி சொல்லுங்க
சொல்லுங்க தென்காசிங்குறது வந்து தே ஃபஸ்ட்டு வந்து எங்களது மாவட்டோ வந்து நெல்லை மாவட்டமா இருந்துச்சு திருநெல்வேலி அதுக்கப்றமாதா இப்ப தென்காசி மாவட்டமா இருக்கு பண்ணாங்க எங்க ஊர் எங்க ஊர்ல இருந்து ஒரு ஹாப்னவர் கரெக்டா முப்பது நிமிஷோ டிராவல் பண்ணி போனுனா அ போயிட்லா குற்றாலத்துக்கு போயிட்டு நாங்க என்ன பண்ணுவோனா சாப்பாடு கட்டி கொண்டு போவோ காலயிலயே எந்திரிச்சிருவோ சீக்கிரமா எந்திரிச்சி பத்து எட்டு மணிக்கெலா சமச்சு முடிச்சிருவோ சமச்சு முடிச்சு சாப்பாடு எல்லா தூக்கு பானயில இருக்குல்ல தூக்குல போட்டு வச்சுட்டு எல்லாரு ஆட்டோல போயிருவோ போயிட்டு அங்க போயிட்டு குளிச்சிட்டு குற்றால ஐந்தரவி ரெண்டு எடத்ல்லமே குளிப்போ குளிச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா பார்க்ல ஒக்காந்து நல்லா சுட சுட சாப்டுவோ மறுபடி ஈவினிங் ஆ புலிஅருவிக்கு போயிருவோ திரும்ப அங்க போயிட்டு ஒரு குளியல் ஆனா ஊட்டி கொடைக்கானல் போனா கூட இவ்ளோ ஹேப்பினஸ் இருக்காது குற்றாலத்ல கெடக்ற சந்தோஷமே தனிதா
பெரியங்க ஆனா நீங்க சொன்னீங்கல்ல ஊட்டி கொடக்கானல் குற்றாலோ
உம் உம்
இந்த மூனு எடத்துக்குமே நா போனதில்ல
நா காலேஜ் படிக்கிறப் ஓஓ
கேரளால எந்த இடம் அகமன் அந்த இட
செ மூனு எடத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கனா இந்த அரேபியன் சீயு இந்தியன் ஓஷனு மீட் பண்ற எடோ
அப்டியா
அப்பறோ கொச்சின்
கேரளா வரே வந்துட்டீங்க அங்க இருந்து கொஞ்ச தூரந்தா குற்ற குற்றாலம் ஓ காலேஜ் டைம்ல கூட்டு போயிருக்காங்க
ஆமா இண்டஸ்ட் பெரசிடென்ஸ் சொல்லுவாங்க எங்களுக்கு ஆமா
அது செரி
சோ காலேஜ் விஷயமா கூப்ட்டு போனாங்க காலஜ் ஒர்க்க அங்க முடிஞ்சோனா நாங்க எல்லாமே ஊர போய் சுத்தி பாக்குறதுதா எங்க வேல
உம் இதா சாக்குன்ட்டு ஊரெல்லா சுத்ஸஅதா இதா சாக்குன்னு ஊர சுத்தி பாக்க ஆரம்பிச்ட்டீங்க
ஆமா ஸ்டாப்-ஸ்டாப் இப்ப வந்து பாத்தீங்கனா என்ன ஸ்டாபுக்கு ஸ்டுடென்ட்க்கு பாத்தீங்கனா வந்து அதிகபட்சோ ஏழு எட்டு பத்து வருஷோதா வித்தியாசோ இருக்கு காலேஜ்ன்னு வந்துட்டோனா நா திருச்சியிலே ஆமாங்க திருச்சியிலயே ஒரு காலேஜ் ராமகிருஷ்ணா
அது எங்க இருக்கு இந்த எஸ் ஆர் எம் லா இருக்குல்ல அது
ஆமாங்க கரெக் டா சொல்
ஆ ஏன் எங்க அக்கா பொண்ணு அங்க படிக்கிறா மேம் காலேஜு சொல்லிட்டு காலேஜ் இருக்கு ஆ எம் ஏ எம் காலேஜு அங்கதா நர்சிங்கா நர்சிங் படிக்கிறா இதா ஃபர்ஸ்ட் இயர்
ஓஹோ நல்ல காலேஜ் தாங்க அது அதாவது பாத்தீங்கன்னா நா கவுர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிச்சுட்ருந்தே
சொன்னீங்கல்ல
ஆமா கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து ரெண்டு எடத்துல வந்து எப்பவுமே மாத்தி மாத்தி பரிச்ச போடுவாங்க
அப்பிடியா
ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்புறோ ரயில்வேஸ் இது ரெண்டுத்துக்கு ஒரு ரெண்டு காலேஜ்ல வந்து எப்போதுமே மாத்தி மாத்தி வந்
செரி நீங்க இந்த ராமச்சந்திர காலேஜு சொன் னீங்கல்ல அங்க மெடிக்கல் ஃபீல்டுல்லா இரு க்கா நர்சிங் அந்த மாதிரி
அங்கல்லா வந்து ஓன்லி இன்ஜினியரிங் மட்டுந்தாங்க இருக்கு
ஓ இ அ அதானே இங்க நாங்க ரெண்டு மூணு காலேஜ் போனோ மகாலட்சுமி இரு க்கல்ல ஸ்ரீ மஹாலட்சுமி அங்க போனோ எங்க அக்கா பொண்ணுக்கு அதுக்கப்புறோ அங்க சரியில்ல அதுக்கப்புறோ எஸ் ஆர் எம் போனோ ம் டோ ஆ ஸ்டார்ட்டிங் டொனே ஷனே ஃபைவ் லாக்ஸ் கேக்கறாங்க ரொம்ப ஓவரா கேக் கறாங்க அதுக்கப் அப்புறோ அதுக்கப்புறந்தா அந்த மேம் காலேஜு மேம் அந்த காலேஜுல போயிட்டு அதுக்கப்புறோ அவளுக்கு கவுன்சிலிங்லயு கெடைச்சிச்சு அதுக்கப்புறோ அவளையு அங்கயே சேத்து விட்டுட்டோ இதுடா ஃபர்ஸ்ட் இயர் நர்சிங்க்கு
அதாவது பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து ஒரு மூணு காலேஜ் நாலு காலேஜ் வந்து ஃபேமஸான காலேஜ் இருக்குங்க
ம்ஹூம் அப்புடியா என்ன காலேஜ்ஜுதா
உங்களுக்கு வந்து டீம்டி யூனிவர்சிட்டின்னு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்துரா யூனிவர்சிட் டின் ஒண்ணு இருக்கு
அப்புடியா ஆமா
இப்ப கூட வந்து சமயமா சமயமா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மன்த்லி டூ லேக்ஸ் கிட்ட சேலரியோட கூட ஒரு ரெண்டு மூணு பசங்க வேலைக்கு போனாங்க
அப் அப்புடியா நீங்க இன்ஜினியரிங் படுச்சுருக்கீங்களோ
ஆ ஆமாங்க
ஓ ஓகே ஓகே
அந்த காலேஜ்ல படுச்ச பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாரி வந்து ஒரு இன்டர்வியூல இருந்து எல்லாமே வரு ஏனா வந்து ஃபாரின் கம்பெனில இருந்து வந்து ஆள் எடுத்துட்டு போவாங்க
ஆ ஆ ஆ
இந்த மாதிரி அந்த காலேஜ் வந்து அதுக்கு ஃபேமஸ்ஸு அடுத்து வந்து திருச்சியில என் ஐடி இருக் க்கு அது நீங்க கவுமெண்ட் எக்ஸாம் எழுதி உள்ளுக்கு வர்ணு
இன்னொரு காலேஜ்ஜு இந்த கேஸ் கேஸ் ஆர் காலேஜ்ஜு அது உங்ள இருந்து ஒன்னவர் தூரமா கே சார்
இல்லைங்களா எனக்கு தெர்லியே கே எஸ் ஆர் எங்க இருக்குன்
சாரி அது திருச்சில இல்ல திருச்சில இருந்து ஒன் அவர் பயணம் பன்னா என்ன ஊர் வரு நார் நாகப்பட் நம்ம எதோ ஒரு ஊரு சொன்னோமே இல்ல இல்ல நானாலதா ஆரம்பிக்கு டக்குன் ஞாபகோ வர மாட்டேக்கு
தெரிலிங்களே ஏன்னா திருச்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோ ட மையப்பகுதி
ம் அங்க இருந்து ஒ அங்கதா வந்த
நீங்கா
ஹலோ
அறு மண் நேரத்துல போயிர்லா சிக்கு நீ போ
ஆறு மணி நேரம் ஆகுமா அது செரி அப்படியா இங்க இருந்து ஒன்னவர்ல உங்களுக் என்ன ஊர் இருக்கு நாகப்பட்டினம் அந்த மாதிரி வேற ஊர் இருக்கா
டினம்லாம் வந்து முணு மணி நேரம் வரும்
உங்க ஊர்ல இருந்து ஒன் அவர் ஒன்றரை மணி நேரம் தான் நெனைக்கிறேன்
ஆ ஓ ஒன்றரை மணி நேரம் நீங்க நாகப்பட்டினம் ரீஜன் கிட்ட போய்ரலாம்
ம் ஆமா அந்த கே எஸ் ஆர் காலேஜ் எல்லாம் நான் போய் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செரி அங்கேயாவது சேர்த்தாலாப்ன்னு பார்த்தா அங்கேயும் சீட் இருக்குன்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டாங்க வர சொல்லிட்டா அங்க போயாச்சு போயிட்டு அதுக்கப்புறம் அவுங்க என்ன பண்டாங்கன்னா நீங்க வந்து ஆ ஒரு ஐம்பதாயிரம் கெட்டிங்க ம் ஐம்பதாயிரம் கெட்டீங்க ஐம்பதாயிரம் ரூவா கெட்டு ஐம்பதாயிரம் ரூவா கெட்டனீங்கன்னா அதுக்கப்புறம் டூ டேஸ்ல உங்களுக்கு ஆ சீட் தரும் அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க எந்த நம்பிக்கையில கெட்டிட்டு வர்றது அப்ப நாங்க சொன்னோம் ஒரு பத்த ஒரு பத்தாயிரம் ரூவாய கெட்டுறோம் ஆ நீங்க வந்து எனக்கு சீட்டு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் ஆனா கடைசில அங்கேயும் கெடைக்கல சீட்டு எனக்குக்கெல்லாம் அங்கெல்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை
எங்க
திருச்சி அந்த மாதிரி சைடுலல்லாம்
ஓ திருச்சியில நீங்க படிக் கனும் ஆனா என்ன கோர்ஸ்
ஆ எனக்கு மைக்ரோபயாலஜி அந்த மாதிரி படிக்கனும்றது ரொம்ப ஆசை
மைக்ரோ பயாலஜி வந்து பாத்தீங்கன்னா ஓ
ஜமால்ல ம் ஆனா என் ப்ரெண்ட்ஸ் யாரும் வரலன்னு சொல்லி ட்டு என்ன பண்ணேனா ஒன்னா பி பி ஏ யே போட்டோம் குரு அப்பதான் நல்லா குத்தடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்னா எங்க ஊர் பக்கத்துலதான் ஆயர் குடின்னு ஒரு ஏரியா இருக்கு அங்க காலேஜ் ஆ நல்லமணி அங்க போய்ட்டு அக்கப்புறம் அங்கதான் படிச்சோம் மொத்தமா
ஓ மறுபடியும் நீங்க எதுவும் கோர்ஸ் பண்றதுனா சொல்லுங்க இங்க பக்கத்துல இருக்க காலேஜு பத் ச்சு உங்களுக்கு டீட்டெல்ஸ்ங்களா நா சொல்
இதுக்குப்புறோ என்ன படிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு
ஓ
பாக்கலா இன்ட்ரெஸ்ட் அப்டி எதா இருந்துச்சுன்னா
சேரி
ம் ஓகே அப்புறோ அப்புறோ சார் ம் சேரி ஓகே ஓகே அப்புறம் பண்ற நைட் ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க கால் பேசுலாம் ம் ஓக் ஓகே பாய் நன்றி
கண்டிப்பா
இங்க வா டவுசர் போட்டுட்டு போவா